ஓ அ கேக்குதா ஸ்டர் ஆ கேக்குது ஆ நல்லாருக்கீங்களா
ஆ நல்லாருக்கே நானு
ஆ வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க என்ன பண்றீங்க
எல்லாரு நல்லா இருக்காங்கா நீங்க எந்த எடத்துல இருந்து பேசுறீங்க
ஆ சென்னைல இருந்து பேசுற
சென்னைலருந்து பேசுறீங்களா சரி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
ஆ வீட்ல ஹவுஸ் வொயிஃப் சிஸ்டர் அதோட பிளஸ் எக்ஸாம் பிரிப்பரேஷன் பசங்கள பாத்துக்கிற து ப்ளஸ் பார்ட் டைம் ஜாப் எல்லாமே சேத்துதா நீங்க
பார்ட் டைம் ஜாப் னா ஆ நா ஓ நானு அந்த மாதிரி தா அவிஷ் தா வீட்லயே வந்து அத நா ஒர்க் பண்ணி பசங்கள பாத்துட்டு அது மாரிதா அ நீங்க பார்ட் டைம் ஜாப் னு சொன்னீங்க இல்லையா அது எந்த மாதிரியான பார்ட் டைம் ஜாப்ஸ் எல்லா பண்ணீங்க
நா இதுக்கு முன்னாடி டிரான்ஸ்கிரிப்ஷன் ஒரு தடவ பண்ண சிஸ்டர் அதுக்கப்பற ஒரு டெலிகாலிங்க ஒர்க்கு ஒண்ணு பண்ண அதுக்கப்பற இப்ப மறுபடியு இந்த ஒர்க் ஒண்ணு எது எது கெடைக்குதோ எல்லாமே பண்ணிட்டு இருக்க சிஸ்டர் ம்
சேரி சேரி சேரி உங்க ஊர்ல வந்து இப்போ என்ன சொல்றது கிளைமேட் எப்டி இருக்கு நல்ல வெயில் இருக்கா
இங்க வெயில்தா ஆனா அப்பப்ப கொஞ்ச மழ பேஞ்சுக்குது கொஞ்ச நல்லவங்க இருக் தே என்ன அழைக்க இந்த மழ பெய்துன் நெனைக்கிற ம்
இல்ல இப்ப எதோ வந்து எல்னினோ எஃபெக்னால இதெல்லா மாறி இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா அதா நா கேக்குற எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா நல்லா மழை வியா இருந்துச்சு ரெண்டு மூண் நாளவே மழ அதுவுல்லாம இங்க கொஞ்சோ க்ளைமேட் சேஞ்ச்சானனால இங்க நெறிய ஃப் ஃபீவர்ரு அந்த வைரல் ஃபீவர் மாரி அப்டிலா நெறய இருக்கு அதா கேட்டே அங்க வந்து மழை இல்ல அந்தளவுக்
அ இங்க அந்தளவுக்கு மழ இல்ல சிஸ்டர் ஆமா ஆமா
ஓகே ஓகே இங்க க்ளைமேட் சேஞ்ச் ஆயி ஃபீவர்ல்லா ரொம்ப ஜாஸ்தி ஆய்டிச்சு
நீங்க அப்ப பாத்து இருங்கங்க சேஃபா இருங்க
இல்ல ஒர் ரவுண்டு வந்து போயிருச்சி எங்க வீட்ல அதனாலதா நா சொன்ன ஏனா எங்க வீட்ல பஸ்ஸு என்னோட அம்மாக்கு வந்தது ஃபீவரு அ எ அம்மாவ்க் வந்திந்த அம்மாவ பா தொட்டுருந்ததுனால எனக்கு ஃபீவர் வந்தது எனக்கு ஃபீவர் வந்து முடிஞ்சுது பசங்களுக்கு வந்தது எல்லாருக்கும் இப்போ ஒரு ரவுண்டு வந்துட்டு போயிருச்சு
சேரி அப்ப அதுக்கப்புற நீங்க உஷாரா பாத்துக்கணு நீங்க அதுக்கப் அப்றோ என்னா பண்ணீங்கன்னா ஆன்டிபயாட்டிக் அ
ஆன்டிபயாட்டிக் ஆன்டிபயோட்டிக் எடுத்தாதா ஃபீவர் செரியாச்சு அதனால இப்ப வந்து கஷாயம் ஒரே டெய்லி இஞ்சி போடுறது சுக்கு போடுறது இந்த மாரிதா காஃபி எல்லா வந்து இப்படி மா
ஆ அது நல்லது சிஸ்டர் ஆனா என்னன்னா வெயில் டைம்ல அது கொஞ்ச உடம்பு ஹீட் சூடா இருக்கு கோ உங்களுக்குதா க்ளைமேட் அப்டி இருக்குல்ல நீங்க எடுத்துக்கலா
ஆமா சரி உங்க ஊர்ல பணங்கற்கண்டு எல்லா நெறையா கடைக்குமா
பணங்கற்கண்டு நா இங்க சிட்டி சைடு இல்ல ச நான் சென்னை தான் ஆனா அவுட்ரு இங்க இருக்காது பணங்கற்கண்டுக்கு பேமஸ்னா திருநெல்வேலி சைடு அந்த சைடு போனாங் என்ன தான் பனை வெல்லம் பணங்கற்கண்டு எல்லாமே கடைக்கு
பக்கம் மாரிதான் நா திருநெல்வேலி பக்கம் தான் நாங்க
அ இங்கேயு எனக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க நாகர் ஆ தெரியு தெரியு
ஆ செரி செரி செரி
இங்க ஒருத்தவங்க நாகர் நாகர்கோவில் சிஸ்டர் இருக்காங்க
அப்படியா யாரு அவுங்க என்ன பேரு
பெமினான்னு சொல்டு ஆ பெமினா
பெமினவா சேரி சேரி சேரி இது வந்து நார் கோயில் தான் கன்னியாகுமாரி தா எக்சாக்ட்டா எனக்கு நாகர் கோயில்
ஆ நா அவங்க லொகேஷன் வேன்ணா நா கேட்டு அவங்க லொகேஷன் வெண்னா கேட்டு சொல்ற உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லுங்க
இல்ல பரவால்ல தெரிஞ்சா கேளுங்க ஏன்னா நா க்கு முன்னாடி சென்னையில தா இருந்தே செங்கல்பட்டுல இருந்தே நானு என்னோட ஹஸ்பண்டோட ஊர் வந்து செங்கல்பட்தா
சேரி சிஸ்டர் நான் செங்கல்பட்டு நியர் தான் இருக்கே
அப்
அம் ஆ நா உள்ள ஒரகடம் சொல்லிட்டு இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்குல்ல
மா ஒரகடம்
ஆ அங்கதா இருக்க
ஒரகடம் நம்ம வந்து படப்பை ரோடு நேரா மேல போம்போது அதான இந்த லாடு வெங்கடேஸ்வரா அந்த காலேஜ் எல்லா போகுமே ஒரகடம் தாண்டிதா போகு அப்டிதான வாலாஜாபாத் அதெல்லா வருமே அந்த ஏரியா தான
ஆ அந்த ஏரியாதா
அதா நா செங்கல்பட்டுல தா இருந்த படப்பை இருக்குல படப்பையில கிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அங்க தா ஒர்க் பண்ணிட்டு இருந்தே முன்னாடி அப்ப நா அந்த ரூட்டுக்குெல்லாம் வந் தருக்கே தெரி ஒறகடம் எல்லாம் எனக்கு தெரியும் நா நோக் குக்கியல்லதா எ ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணாரு முன்னாடி உரடம் முளுக்க ஓரலவுக்
நா எனக்கு சொந்த ஊரு சொந்த ஊரு இங்க இல்ல என் சொந்த ஊர் தேனி நா ங்க ஹஸ்பண்ட் ஒர்குக்காக தா இங்கதா இருக்கோ
ஓ செரி செரி அவரு ஒரகடம்ல ஒர்க்
ஆமா ஆமா
என்ன மாதிரியான ஒர்க்கு இண்டஸ்ட்ரி சைடா
அ இண்டஸ்ட்ரி சைட் தா
சரி சரி ஓகே ஓகே அப்ப அவருக்கு ஜா எனது காரோட ஸ்பேர் பார்ட்ஸா
கார் இல்ல சிஸ்டர் ஹெவி எந்த சுரங்கத்துல வேல செய்ல லாரி பொமோசோ சப்ளைஸ் அவுங்க அனால ஹெவி பா இது லாரி வெஹிகிள்ஸூக்லா பாடி பார்ட்ஸ் எல்லாமே பண்றாங்க
ஓ செர் செர் செ செரி செரி ஓகே அப்றோ பசங்கல்லா என்ன படிக்கிறாங்க
ஆ பாப்பா ஒரு பாப்பாருக்கு அவ ஸ்கூல் போறா செகண்டு தம் பி ஒரு குட்டி பையருக்கா ரெண்டு வயசு
ம் செர் செ
அங்க வீட்ல ஸ்டர்
எனக் ஒரு பையனூ ஒரு பொண்ணுந்தா பொண்ணு வந்து சிக்ஸ்த்து படிக்கிறா பைய இப்பதா வந்து எல் கே ஜி லேட்டா பொறந்தாவவ பொண்ணு பொறந்து சிக்ஸ் இயர்ஸ்க்கப் இல்லல்ல சொல்றே நானாவே பொண்ணு சிக்ஸ்த்து
கடவுள் குடுக்றது அப்டிதா அதுக்கு என்ன பண்ண முடியூ நம்ம கையில இல்லில்ல
ம் ம்
செரி ஸ்டர் அப்புறோ
அப்றோ எப்டிருக்கு ரொம்ப நாளாச்சு நா சென்னையிலர்ந்து இங்க வந்து சென்னை இப்ப எப்டி இருக்குதுன் தெர்ல இப்ப பயங்கர டெவலப்பாயிருச்
ஆ அத் அது ஆமா ஸ் ஸ்டர் அப்டீ இருக்கு ஆனா தெரில போக போகதா எப்டி மாறு என்னன் தெரில இங்க இருந்து பாக்குறவங்களுக்குதா தெரியூ
வெயில் மட்டுந்தா எனக்கு தெரிஞ்சு அங்க கொஞ்சோ கொடுமையான விஷ்யோ இன்னொன்னு வந்து என்ன சொல்றது நம்ம நெனைக்கிற மாரி ஃபுட்டு கெடைக்காது அங்க இங்க நார்கோயில் கன்னியாகுமரில இருந்தவங்குளுக்கு சென்னையில வந்து இருக்கிறது கொஞ்சோ கஷ்டோ ஏனா இங்க வந்து நறைய ஃபிஷ்ஷிர் கு அப்றோ அங்க நமக்க ஃபிஷ்ஷு கெடைச்சாலு அந்தளவுக்கு டேஸ்டா கெடைக் க்கேது நம்ம இங்க கம் இங்க ரேட்டு கம்மியா கெடைக்கூ அங்க ரேட்டு ரொம்ப ஜாஸ்தியார்க்கூ ஃபிஷ்ஷு மட்டுந்தா மத்தபடி எல்லா ஓகேதா வேற மீதி எல்லா அப்டிதா இங்க எப்டிருக்கோ அப்டியேதா அங்கயு
ஆ அவுங்க சொல்லுவாங்க அந்தக்காவூ சொல்லுவாங்க எ கேள்விப்பட்டுக்கே நானூ
அதாது அது வந்து இங்கே அடிச்சுக்வே முடியாது கன்னியாகுமரில ஃபிஷ் எல்லா அடிச்சு க முடியாது சென்னைல சென்னைல செல விஷய்ங்கள் நல்லாதார்க்கூ அது இங்க கெடைக்காது செரி ஒன்னும் பண்ண முடியாது எங்கெங்க இர்க்கோமோ அங்கங்க அதத அனுபவிச்சிக்க வேண்டியதா
ஆ அப்டிதா ஸ்டர் அதுக்கேத்த மாரி நம்மளு வாழ பழகிக்கிணு அந்த மாரிதா
அது ஒரு லைஃப் சென்னைலருக்கும் போது அக்கம் பக்கத்துலலா பெருசா நமக்கு சொந்தக்காரங்க இருக்க மாட்டாங்க நம்ம போனோமா வெளிய போனோமா வந்தோமா அது ஒரு ரொட்டீனா போயிட்ருப்போ இதே வந்து இப்ப இங்க இருக்கும்போது சுத் த்தி சொந்தக்காரங்க இருக்காங்க எதாவு ஃபங்க்ஷன் அப்டிப்டி எல்லா மீட் பண்ணிக்குவோ இப்டி இருக்கான ஒரு சமய என்ன தோணுனா அதுவே பெட்டர்ன் தோணூ அங்கருக்கும் போது தோணூ இல்ல இதுதான் பெட்டர்ன் தோணூ
அப்பிடிதா ஸ்டர் நானு அப்பிடிதா இங்க வந்துட் டா ஊருக்கு போணூன் தோணு அங்கருந்தா இங்க வர்ணூன் தோணு ப்டிதா இருக்கு மாறி மாறி அப்பப்ப ஊருக் கு வெக்கேஷன் மாரி போயக்கிறது
கேஷன்கு வேறெதா ப்ளேஸ் போயிருக்கீங்ளா
ஆ நாங்க கேர்ளா போயிருக்கோ அப்றோ இங்க இருந்துட்டு நாங்க அடிக்கடி கோவில் இந்த மாரி டெம்பிள்ஸ் போவோ அடுத்ததா கன்னியாகுமரிக்கு தா பிளானு அவ்ங்க கிட்ட கேட்ருக் கு அந்த அக்கா கிட்ட அவ்ங்க போகறப் ப்ப அப்டியே அவ்ங்க வீட்டுக்கு போயிட்டு பாத்துட்டு அப்டியே கன்னியாகுமரி
ம் ம் கன்னியாகுமரி வந்தா சொல்லுங்க
ஆ செரி ஏ அங்க நெறைய பேரு என்ன எ ஹஸ்பண்ட்க்கு நெறைய பேரு ஃப்ரெண் ஸெல்லா நெறைய பேரு இருக்காங்க அவரு ஃபாரின்லப்ப ஓ பண்ணப்பயுமே இருந்தாங்க அதா அவ்ங்க வீட்டுக்கு போகலானு சொல்லிருக்காங்க
சேரி சேரி சேரி அப்றோ இவுங்கள எப்டி தெரியு ஒங்களுக்கு நளினி சிஸ்ட்ர
அவுங்க இங்கெ எம் பக்கத்து வீட்ல ஒரு பொண்ணு இருக்கு அந்த பொண்ணு வந்து முன்னா டி ஆ ஒர்க் பண்ணுவோம்ல வீட்ல இருந்து ஒர்க் பண்ணிருக்காங்க அவ்ங்க சொல்லி தா எனக்கு தெரியு அவ்ங்க வந்து போட்றப்ப நா இது மாரி எதாவ்து பார் டைம் ஜாப்பு இருந்துச்சுா நானு பண்ணிப்பாப்பே
சேரி சேரி சேரி
அவ்ங்க எல்லா ம் இந்த சைடு தானே கும்பகோண சைடு தா வா ஆ அதுதா தெரியு அந்த கம்பெனியு தெரியு அங்குட்டு எ ப்ஃரெண்ட்ஸ் இருக்கனால ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனப்ப பாத்துருக்கே நானு அதுனால அப்டி இல்ல இந்த நீங்க புதுசா இதுல
இல் இது வந்து எனக்கு என்னோட ஃப்ரெண்டு் தா ஒருத்தவ்ங்க சொன்னாங்க இதுக்கு முன்னாடி ஒரு டாஸ்க் இருந்தப்ப சொன்னாங் க அப்ப நா அது பண்ணுனே அதுக்கப்ற இது வந்து இத் து அவ்ங்கள்ட நா பண்ற செகண்ட் டாஸ்க்னு நெனைக்கிறே
நானு அதே செகண்ட் தா ஏனா போன டைம் தா தமிழ் டிரான்ஸ்கிரிப்ஷன்னு சொல்ட்டு ஒன்னு பண்ணுனே ஆ ஆ அதுக்கப்பற இப் இப்பதா அதுக்கப்ற நானு
சேரி சேரி சேரி செரி
நீங்க வேற எது ஒர்க் பண்ணீங்ளா சிஸ்டர் பார் டைமா
இல்ல இல்ல பார்ட் டைம்ல நா வந்து கம்ப்யூட்டரு ஆ ரிலேட்டடா படிச்சிருக்குறே சோ அது மாதிரி எதாவ்து ஓ கொஸ்டின் செட் பண்ணி குடுக்கிறது அது மாரி எதா பண்ணிருக்கே
ஓகே சிஸ்டர் உங்க கிட்ட பேசுனதுல கொஞ்ச ஃப்ரீயா இருக்கு
ம்
நீங்க ஆனா ஒர்க் பண்ணிட்டே ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க ஒங்களுக்கு பெட்ரா இருக்கா
ஓகேதா எல்லா நா வந்து ஃப்ரீயா இருக்குற டைம் தா நம்ம எதாவ்து ஒரு ஒர்க்கு பண்ணனு இல்லனா மைண்டு மைண்டு டிஸ்டர்ப் ஆகுல இத் இது வந்து நமக்கு எதாவ்து ஒரு ஒர்க்கர் இருந்துனா ஓகே நம்ம எதோ ஒரு ஒர்க்க பண்றோ அப்டின்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு
ஆ சேரி ஓகே சிஸ்டர் சேரி உன்னொரு கால் வருது நா அப்ற கூப்டவா சிஸ்டர்
ஆ ஓகேங்க ஓகே
ஆ ஓகே பாய்
பாய் பாய்